இந்த இயற்கைன்றது வந்து உண்மயாவே நமக்கு வந்து ஒரு பெரிய வர வரப்பிரசாத மிஸ் சொல்லாம் ஆ ஏன்னா இயற்கை இல்லாமல் இந்த உலகத்துல வந்து எதுவுமே வந்து இல்ல ஆ முந்தி காலத்துல்லா இந்த இயற்கைய வந்து ஒரு தெய்வமாவே வணங்கிருந்தாங்க இயற்கைய வந்து வழிபாடு செஞ்சாங்க ஆ ஏ இப்ப கூட ஒரு பழங்குடியினர் நம்ம எடுத்துட்டோம்னா அவுங்களுடைய வழிபாட்டு முறையில பாத்தோம்னா அந்த அ கடல வந்து அ வணங்குறதா இருக்கட்டு இல்லன்னா அந்த சூரியனை வந்து வணங்குறது இல்லன்னா மழை பகுதி சில மலைப்பகுதிகள பாத்து வணங்குவாங்க ஏன்னா அதுதான் வந்து நமக்கு உணவு சரி நீரு சரி அ எல்லாமே நமக்கு அத்தியாவசியம் எல்லாமே வந்து தர்றது இந்த இயற்கை தான் அஹ அப்ப வந்து அந்த மனிதன் வந்து அந்த இயற்கைய சார்ந்துதான் வாழ்ந்துற்று இருக்கான் அது இப்ப இருக்கிற கால கத்து வந்து அந்த இயற்கையை வந்து சில நேரங்கள்ல வந்து அந்த மதிக்காம அ மரங்கள வெட்றது இந்த மாரி பண்ணயல்லா என்ன ஆகடுதுன்னா அது பெரிய ஒரு இழப்பதான அ கடைசியில வந்து சந்திக்கிற மாரி இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த இயற்கை வந்து இப்ப பாதிப்படஞ்சதுக்கு இதுக்கு காரணமா மனிதனா எப்டினு நீங்க நெனக்கிறீங்க
அ கண்டிப்பா வந்து அ மனிதன் தான்னு சொல்லா ஏன்னா வந்து மனிதர்களாலதான் இப்ப வந்து நெறையா இடத்துல வந்து மரங்கள் வெட்டப்பட்டு அது வந்து எல்லா இடங்களையும் வந்து அ காடா இருந்தது எல்லாமே அவுங்க வந்து நிலங்களா மாத்தி கட்டிடமா கட்டணு அப்டிங்குற ஒரு விஷய வந்து மாறினது அ அதனால வந்து இயற்கை எவ்வளவு பாதிப்படைகிறது அப்பிடின் பாத்தீங்க அப்பிடின்னா நெறையாவே பாதிக்கப்படுது அப்பிடின்னே சொல்லலா ஏன் அப்பிடின்னா இப்ப வந்து ஏதோ ஒரு அ சுனாமி வருது அப்டின்னா இப்போ அ கிராமப்புறங்கள்ல இல்ல அந்த அஹ மரங்கள் நெறைந்த இடத்துலல்லா வந்து அந்த நில நிலத்துல வந்து எல்லாத்தையும் வந்து இழுத்துக்கும் ஆனா இதுலயே வந்து நகர்புறத்துல பாத்தீங்க அப்பிடின்னா அந்த கட்டடங்கள் இருக்கும் போது அந்த கட்டடங்கள் எல்லா இடத்து இதிலி இருக்க அப்படின்னு போது அதனால் தண்ணி வந்து அவ்ளோ அ சீக்கிரமா வந்து அது இழுத்துக்காது அதனாலே வந்து எல்லா இடத்துலயும் வந்து இப்போ அஹ புயல் எல்லா வந்தது அப்டின்னா குறிப்பா உதாரணத்துக்கு சொல்லப்போனா இப்போ சென்னையில எல்லா பாத்தீங்க அப்படின்னா ஹ கண்டிப் குறிப்பா வந்து அந்த தண்ணி வெளியேற்றதுக்கே வந்து ஒரு வாரங்கள் ஆச்சு அந்த மாரி எல்லா சொல்றாங்க போக்குவரத்து பாதிக்குது இதனால இயற்கையின் மாற்றமே எல்லாமே வந்து பாதிக்குது அப்டின்னு வந்து சொல்றாங்க மக்கள் தா வந்து எல்லாத்தையும் செய்யிறாங்க குறிப்பா வந்து அந்த அ குப்பைகளா இருக்கட்டும் அதுல வந்து எது வந்து மக்கும் குப்பை எது மக்காத குப்பை அதெல்லாம் வந்து அ அரசு வந்து ஏன் சொல்றாங்க அப்பிடின்னா இந்த மாரி நிகழ்வுகள்ல வந்து எந்த ஒரு பாதிப்பு தரக்கூடாது அது வந்து மக்கி போகாத பொருளா நம்ம பூமியில போட்டா அது எப்டி செயல்படும் எல்லாமே விழிப்புணர்வு தந்து ஆனா ஒரு சில பேர் வந்து இன்னமும் வந்து அந்த ஹ மாத்தி மாத்தி குப்பைகள போடுறது அ கடமைக்குன்னு வந்து தூக்கி போடுறாங்க எல்லா விஷயத்திலயும் அதுவும் குறிப்பா பொது இடங்கள்ல வந்து போடுறாங்க அப்பிடின்னு போது இதெல்லா வந்து இயற்கையோட ஒரு பாதிப்பு அப்பிடின்னு சொல்லா அதாவது மரங்கள் வெட்டுறாங்க எதோ ஒரு தேவைக்காக வெட்டுறாங்க அப்பிடின்னு போது அதற்கு ஈடாக வந்து ஒரு ஒரு மர வெட்டினாங்க அப்பிடின்னா ஒரு குறைந்தது ஆறு கன்றுல இருந்து ஒரு எட்டு மரக்கன்றா பஸ்டு நடனு அப்பிடிங்குற மாரி வந்து சொல்லிருந்தாங்க ஆனா இத அத வந்து யாருமே வந்து பின்பற்றது கெடையாது அப்பிடின்னு சொல்லாம் ஏன்னா வந்து அவுங்க தேவைக்காக அவுங்க ஒரு அழகு சாதன பொருளா மாத்தணு அத அப்பிடின்னும் போது அதுல இருந்து அவுங்க எப்பிடி வந்து அந்த மரத்த வெட்றாங்க அதுல இருந்து அந்த இயற்கை அந்த மரத்துக்கு ஒரு உயிர் இருக்கு மனுஷன மனுஷனுக்கு எந்த அளவுக்கு அது உயிர் இருக்கோ அதே மாரி அந்த மரத்துக்கு உயிர் இருக்கு அது வந்து அ ஒரு சில பேர்லா வந்து அந்த மரங்களோட பேசுறது அந்த மாரி ஒரு சில விஷயங்களெல்லா வந்து பண்ணுவாங்க அதெல்லா வந்து அவுங்களுக்கு அந்த இயற்கையோட ஒன்றி இருக்கிறது வந்து தெரிஞ்சிருக்கு அதனாலதா அவுங்க வந்து நெறைய அந்த இயற்கை சார்ந்த விஷயங்களை ரசிக்கிறதா இருக்கட்டு இன்னொன்னு சொல்லப்போனா அந்த இயற்கை வந்து நம்புளுக்கு எவ்வளோட நன்மைகள் தருது அப்பிடிங்கறத வந்து உணர்ந்தா மட் மட்டு தான் நம்ம அதுல இருந்து எல்லா விஷயங்களையும் கத்துக்க முடியு அப்பிடின்னு சொல்லாம் அத நம்ம ரசிக்க ஆரம்பிச்சோ அப்பிடின்னா நம்மளோட வாழ்க்கையே மாறிடு அப்பிடின்னு சொன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க இத பத்தி
ஹ உண்மயாவே அந்த இயற்கைய வந்து மனிதன் வந்து மொத மதிக்க கத்துக்கணு ஏன்னா அந்த இயற்கை வந்து அ அவன் வந்து என்ன நினைக்கிறான்னா மனிதன் அ இயற்கை என்ன செய்ய போது அது என்ன நமக்கு வந்து சாப்பாடா போடுத இப்ப இருக்கிற காலகட்டத்துல அப்பிடிதா நெனைக்கிறாங்க நை என்னறாங்க ஒரு வீடு கட்டணும் எ நிலத்தை வ அழிச்சிட்டு அங்க இருக்கிற மரங்கள் எல்லாத்தீ இற வீடு கட்டணும் இல்லன்னா வீடு வந்து பரவில்ல அத்தியாவசியம் காலட்ட எடுத்துக்கலாம்னா வந்து ஒரு தொழிற்சாலை அமைக்கணும் அப்பிடின் சொல்லிட்டு வரையில என்ன ஆயிடுதுன்னா அங்க இருக்கிற நிலங்கள் எல்லா பாதிப்படையுது அங்க இருக்கிற அங்க பாத்தோமுனா அத சுத்தில வந்து பல மரங்கள் அழிக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் அந்த தொழிற்சாலை கழிவுகள் எல்லா வெளியே வரையில இந்த இயற்கை இ வந்து ரொம்ப பாதிப்படைஞ்சு அ அத சுற்றி இருக்கிற இடங்கள்ல பல கிலோமீட்டர் வரைக்கும் வந்து மரங்கள் எதுவுமே இருக்காது ஏன்னா அந்த அ சாயங்கள் அதனுடைய கழிவுகள் எல்லா வெளியேறல இங்க வந்து இயற்கைக்கு வந்து பெரிய பாதிப்பா இருக்கு அப்போ அப்ப என்ன ஆயிடுதுன்னா அங்க இருக்குற சுற்றுச்சூழல் இருக்கிற அங்க மற்ற மக்கள்லா வந்து அவுங்களால அங்க் வாழ்றதே ஒரு சிரமமா இருக்கு ஏன்னா இப்ப கூட ந பல இடங்கள்ல எல்லா நம்ம கேள்விப்படுறோம் பல கிராமத்து பக்கலெல்லா வந்து இ சில ஒரு சில வியாதிகள் இருக்கு என்னன் கேட்டோம்னா அவுங்க சொல்லுவாங்க எங்க வீட்டு பக்க வந்து இந்த மாரி ஒரு தொழிற்சாலை இருக்கு அங்க இருக்கிற கழிவுகள் வந்து இந்த மாரி தண்ணீர்ல கலக்கும் நாங்க அததான் வந்து ஹ பயன்படுத்துவோம் அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா எங்களுக்கு இந்த மாரி முடிகொட்டுது எங்களுக்கு இந்த தோல்வியாதி வருது அப்பிடெலா சொல்லுவாங்க அது இப்ப வரைக்கு மே இருக்குது அ அதுக்கெல்லா வந்து அரசாங்கமு செரி எல்லாருமே சேர்ந்து ஒரு சில முயற்சிகள் எடுத்தா நம்ம இயற்கையை வந்து இன்னுமே ஒரு நல்ல இடத்துக்கு வந்து கொண்டு வரலாம் அதே மாரி பாத்தோம்னா அஹ நம்மள சு சுத்தி உள்ள இடத்ததா இப்டி இருக்குன்னு பாத்தோம்னா அ கடல் பகுதிகள் எல்லாம் போய் பாத்தோம்னா இப்ப கூட ஒரு கால் கூட நம்ம வைக்க முடியாது ஏன்னா நம்ம கால் வச்சா கூட அங்க வந்து தட்டிட்டு போவோம் பல ஆ இது பைகள் அப்பறம் வந்து காகிதங்கள் அப்புறம் அந்த மாலைகள் அ துணி இதெல்லாம் வந்து அதிகமா வந்து அங்க கடல் பகுதிகளல வந்து சேர்ந்து குப்பையாகி அஹ அங்க இருக்கிற உயிரினங்களு பாதிக்குது அஹ நமக்குமே வந்து ஒரு அருவறுப்ப கொடுக்குது என்ன மக்கள் வந்து ஏன் இந்த மாரி ஒரு அஹஹ இயற்கையை வந்து ஒரு மதிக்க தெரியாம எப்பிடி இருக்க அப்பிடின் நமக்கே தோணம் ஆரம்பிக்கு ஏன்னா தெய்வ வழிபாடு அது இதுன்னு சொல்லி அந்த இயற்கைய அந்த கடல் இத வந்து ரொம்ப அசுத்தமாக்கி நமக்கே ஒரு பக்கோ அறுவறுப்ப தூன்ற அளவுக்கு வந்து மனிதர்களுடைய செயல்பாடு வந்து இருக்கு அந்த இயற்கையை வந்து என்ன விதத்துல எல்லா வந்து அந்த இயற்கைக்கு வந்து தீங்கு விளைவிக்க முடியுமோ அது மனிதர்களால மட்டும்தா அந்த இயற்கைக்கு வந்து அந்த தீ தீமைகளை கொடுக்க முடியும் ஏன்னா மற்ற மிருகங்கள் சரி எந்ததுமே வந்து அந்த இயற்கைக்கு வந்து அது அ துன்புறுத்தாது எதுவும் பண்ணாது ஆனா இந்த மனிதன் மட்டும் வந்து என்ன பண்ணுவானா அந்த இயற்கைக்கு என்னெல்லாம் வந்து அ கேடு வருமோ அதெல்லாம் வந்து அந்த இயற்கைக்கு மாறா வந்து செஞ்சுட்டு அ கடைசியில வந்து இந்த மாரி பெரிய பெரிய பேரழிவுலாம் வரையல அந்த இயற்கை மீதே வந்து பழிய ம்ச நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த இயற்கை அ பேரிடர் எல்லா வரையில
அ ரொம்பவே சரியா சொன்னீங்க நீங்க அந்த அ அந்த இயற்கை பேரிடர்ல்லா இந்த மாரி வந்து மனிதர்களால வந்து ஒரு சில விஷயங்கல்லா வந்து ஏற்படுது அப்பிடிங்கனு போது அத வந்து நம்மதா வந்து உணர்ந்து சதி செய்யணும் அப்பிடின்னு ஒரு விஷய நம்ம வந்து வந்து சொல்லணு என்னதா வந்து விழிப்புணர்வு அ நெறைய பேர் வந்து சொன்னாலு அந்த நம்ம அ நீர் வளத்த அந்த மண் வளத்த எல்லாத்தையு வந்து காக்கணு அப்பிடின்னு சொன்னாலு ஒரு சில பேர் எல்லா வந்து அ ஏதோ யாருக்கோ ஏதோ சொல்றாங்க அப்பிடிங்கிற மாதிரி அத வந்து நினைச்சடுறாங்க இந்த மாரி அ புயலா இருக்கட்டு இல்ல வந்து அஹ எந்த ஒரு சுனாமியா இருக்கட்டு எந்த ஒரு விஷய வந்து நடந்தாலு அதனால பாதிக்கடைய பாதிப்படையறது வந்து மக்களாகிய நாம் தான் வந்து சொல்லலா அப்பிடின்னா ஏன்னா வந்து அ யா நம்பதா வந்து நம்ப அந்த இயற்கைய வந்து நம்ப என்ன செய்யுறோமோ அதுதான் நம்மளுக்கு அது திருப்பி கொடுக்கு அப்பிடிங்கிற ஒரு விஷய வந்து நம்ப புரிஞ்சுக்கணு அப்பதா வந்து இப்ப நம்ப அந்த இயற்கைய வந்து பாதுகாக்கணு அப்பிடின்னா அது கண்டிப்பா நம்பள வந்து ஒரு கெழந்தை மாதிரி நம்பள அது வந்து பாதுகா கா கோ இல்ன்னா நம்ம அதுக்கு தீங்கு செய்தோ அப்பிடின்னா திரும்ப நம்மளுக்கு அது தீங்குதா செய்யு அப்பிடிங்கிற மாரி அது வந்து நம்பளுக்கே அது வந்து நம்ப என்ன பண்றோமோ அது திரும்ப பண்றோம் பண்ணுது அப்பிடிங்குற ஒரு விஷயம் வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கணு அத அப்டி பண்ணாதா அந்த இயற்கைய வந்து எல்லாமே கண்டிப்பா பாதுகாக்க முடியு அப்டி இந்த மாரி நெறைய அந்த பேரிடர்கள் காலத்துல வந்து அ நெறைய விஷயங்கள்ல நம்ம வந்து அதுல இருந்து தப்பிக்கலா அப்பிடின்னு சொல்லலா இன்னொரு விஷய நீங்க சொன்னீங்க அந்த தொழிற்சாலை கழிவுகள்ல இருந்து அ இவ்வளவு விஷயங்கள் நடக்குது கண்டிப்பாங்க அதெல்லாம் வந்து ஒரு அ ரொம்ப ஒரு இயற்கைய மா மாசுபடுத்துற ஒரு விஷயம் அப்பிடின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து அந்த தொழிற்சாலையில இருந்து வர கழிவுகள்னால எத்தனையோ பேர் வந்து அந்த புற்றுநோய் குறிப்பா புற்றுநோய் பாதிப்பு தா அதிகமா பட்றாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த சுற்றி இருக்கிற மக்கள் வந்து அ வீடுகள்ல அவுங்களால த் தங்க முடியல ஏன்னா அந்த அளவுக்கு துர்நாற்ற வீசு அதுல இருந்து எந்த ஒரு அந்த கழிவுகள் இருந்தாலும் அது வந்து அ பக்கத்திலயே இருக்கக்கூடிய ஆற்றுல கலந்தாலு சரி செரி எதுல கலந்தாலு செரி அதுல குடிக்கக்க கூடிய அந்த கால்நடைகளா இருக்கட்டு இல்ல மனுஷங்களா இருக்கட்டும் அ அது எல்லாமே வந்து அ பாதிப்பு வந்து அந்த இயற்கைய நம்ம சேதப்படுத்தினோ அப்பிடின்னா அத பயன்படுத்துறவங்க எல்லாரு வந்து அஹ சேதப்படுத்துற மாரி அப்படின்னு சொல்லா இதெல்லாம் வந்து அவங்க ஏன் அந்த ஒரு அந்த தொழிற்சாலை வந்து குறிப்பா இந்த இடத்துலதான் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரிஹ பெரிய பெரிய பணக்காரங்கள் எல்லாம் வந்து அதுல வந்து அஹ் கையெழுத்தட்டு அந்த இடத்த வாங்கிடுவாங்க ஆனா அதனால வந்து அது அந்த சுற்றுப்புற இருக்க மக்கள் பாதிப்படைகிறாங்க அதனால அந்த மக்களுக்கு தான் வந்து பாதிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயோ வந்து அதவது வந்து புரியவே மாட்டங்கிது அவங்களுக்கு தேவ வந்து பணம் சம்பாதிக்கணும் அந்த இயற்கை அழிஞ்சா என்ன நம்மளுக்கு அந்த மக்கள் போனா என்ன அப்படிங்கிற மாதிரி அலச்சி யம இருக்காங்க அதெல்லா வந்து ஒரு அஹ ஒரு சரியில்லாத ஒரு விஷயோஅப்படினே சொல்லலாம் ஏன்னா வந்து அதெல்லாம் நம்ம வந்து உணர்ந்தா மட்டும்தா தான் அஹ் மக்களா இருந்தாலும் சரி இயற்கையா இருந்தாலும் சரி ரெண்டுத்தையும் நம்ம வந்து அஹ் கட்டி பாதுகாத்தோம் அப்படின்னாதான் நம்மளோடைய அஹ் வாழ்க்கையிலயும் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நல்லதா மாறும் அப்படின்னு சொல்லலாம் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க
ஹ் ஆமா உண் ஆஹ் நீங்க சொன்னது உண்மைதான் அஹ் நம்ம வந்து நிறைய வந்து கட்டுப்பாடுகள் அந்த அரசின் மூலம் விதிச்சாங்கன்னா அஹ் மனிதர்கள் வந்து கொஞ்சம் வந்து ஒரு பயந்து அஹ் கட்டுப்பாட்டு விதிக்குள்ள வந்து கொஞ்சம் மாத்தி இருந்துக்குவாங்க இப்ப அந்த தொழிற்சாலை இந்த இடத்துல வந்து இருக்க இத்தனை கிலோமீட்டருக்கு தள்ளி தான் வந்து இத கட்டணும் இங்க வந்து மனிதர்களுக்கு எந்த பாதிப்பு இருக்கக்க கூடாது இந்த கழிவுகள் வந்து இங்க சேரக்கூடாது அஹ்ஹ பல அடி வந்து கீழே தோண்டி நீங்க அத வந்து புதைக்கணும் அதுவுமே அது வந்து பலஹ இது சீக்கிரமாக்கக்கூடிய பொருளா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல வலிமுறைகள் வந்து இந்த அரசாங்கம் வந்து கையாண்டாங்கன்னா அஹ்ஹ் மக்கள் வந்து கொஞ்சம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு நம்ம எல்லாருமே கண்டிப்பா வந்து அ இயற்கையை வந்து அஹ் பாதுகாக்கணும் குறிப்பா நம்மளை சுத்தி இருக்கிற இடங்களை சுத்தமாவும் வச்சுக்கணும் அதே மாதிரி நம்ம மரங்கள் செடிகள் இதெல்லாம் வளர்த்தோம்னா நமக்கு வந்து இந்த இயற்கை வந்து நமக்கு நிறைய வந்து நன்மைகள் கொடுக்கும் அதனால நம்ம முடிஞ்ச வரைக்கும் அஹ் இந்த இயற்கையை பாதுகாத்து நம்ம வந்தோனா அஹ் நம்ம வாழ்க்கையில வந்து நல்லா இருக்கலாம் அஹ் நிறைய வந்து பகிர்ந்தோம் இந்த இயற்கைய பத்தி எப்படி பாதுகாக்கணும்ஹ் மனிதர்கள் இதனால என்னன்னல்லா தீங்கு விளைவிக்கிறாங்க அப்படின்னு உங்க கூட பேசுினது சந்தோஷமா இருக்கு மீண்டும் பேசலாம் நன்றிங்க
நன்றி
செல்ல ச்சு